ஹலோ வணக்கம்மா
ஆ வணக்கம்ப்பா நல்லா இருக்கீங்ளா ம் ம் நல்லா இருக்கு
நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டுட்டீங்களா இன்னு இல்லங்ப்ப
உம்
அப்டியே உக்காந்துட்டு இருக்க
ஓ
சாதோ அரிசி ஊற வச்சுருக்கே சாப்பாடு வச்சுட் ட்டு காலையில சாப்டதே லேட்டு ஆ அதுனால அப்டியே உக்காந்துட்டு இருக்கே
உம் உம்
ஓ ஒரு மா ஒரு மாதிரியாவே இருக்குது அது அப்டியே கொஞ்சோ ஸ்லோவா ந நாலு ஒரு ஒரு மாரி ஆயிடுச்சுன்னாவே அன்னைக்கி நாளே போறதில
ஆமா ஆமா என்னாப் பண்ணுது ஒடம்புக்கு
அதுதான்கா டயர்டா இருக்குது உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சுச்சு சொல்லுங்க ஏதாவது எனர்ஜெடிக் தெரிஞ்சுச்சுன்னா சொல்லுங்க ஏதது ஜூஸ் ரெடி ஆ ஐயோ அத வந்து சொல்லாதீங்க அக்கா என்ன அன்னைக்கி எனக்கு அ டி பட்டுருச்சின் சொன்ன இல்லைங்களா எ பிரெண்டு கிட்ட போகு போது சொல்லின்னு போனேங்கக்கா ஆ பிரியா நாயர் எல்லார் கண்லியும் விளர ஆமா என்னாவதோ தெரியல என்னவுனே தெரியல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு சொல்ட்டு போயிட்டு போன வச்சு ஒரு பத் து நிமிஷத்துல இது நடந்துச்சு அப்ப எமானசுக்கே தோணி இருக்கு இல்லலைங்களா ஏன்னா இங்க வந்து எங்க ஓரகத்தி பெரிய ஓரகத்தி சொல்றாங்க ஆ எங்க வீட்டுக்காரரு எங்க்கிட்டயே சண்ட போட்டா கூட மத்த வங்க கிட்ட விட்டு குடுக்க மாட்டாரு ஆ இப்போ நெறைய பிரச்சனைங்க எங்களுக்குள்ள ஓடினு தா இருக்குது சொல்லின்னு தா இருப்பாங்க இல்லைங்களா உங்களுக்கு ஆ அது ஆ ரொம்ப நாளா ஃபோன் கூட பேசல எதுவும் தெரியாது கொஞ்சம் அவங்களுக்கு நடுவுல ஆ அது என்ன ஆச்சுன்னா நா எங்க அம்மா வீட்டுக்கே போயிட்டே
உம் உம் ஓ ஒ
அவ்ளோ கோவம் வந்துருச்சு எனக்கு போயிட்டு அப் போ வந்து எங்க பெரி ஓரகத்தி வாங்க எங்க சாப்பிடுவீங்கன்னு கூப்ட்டாங்களா எங்க வீட்டுக்காரர அவரு வந்து இல்ல ஆ அவ இல்ல அவள விட்டு குடுக்குற மாதிரி ஆயிடும் நா வந்து இங்க சாப்டன்னா நானலாம் சாப்பிட மாட்டேன் நா ஹோட்டல கூட சாப்பிட்டுக்குறேன்ன சொன்னாருங்களா அது வந்து எங்கிட்ட என்ன சொல்றாங்க ஆ ஆ எங்க ஒரு த்தி உங்க வீட்டு்கார் வந்து இப்படி சொல் றாரு எனக்கு அப்படி எவ்ளோ வைத்தர்ச்சுலா இருந்துச்சு தெரியுமா அந்த மாதிரி சொல்லும் போது
உம்
அப்படிங்கறாங்க
ஆ ம் ம்
அப்ப அவங்க எவ்ளோ வைத்தரிச்சலோடு இத்தன நாள் எங்கள பாத்துருப்பாங்க
உம் நேரடியாவே சொல்றாங்கன்னா எப்படிப்ப ஏ அதான் ஆ
எனக்கு என்னடா திருப்பி திருப்பி சொல்றாங்க அவங்க எங்கிட்டதா சொல்றேன்னு நினைச்சிட்டு சொ சொல்காங்கள இல்ல வேறு யாருட்டனு பேசுறணன்னு நினச்சிட்டு பேசுறாங்களா
உம் உம்
புரியில
ஆ ஆ
எனக்கு சரி என்ன சொல்றதுனு தெரில
ம் ம்
விட்டுடே நானு
ம்
ஆ அந்த மாதிரி நறைய பேர் கண்ல விழறே நானு
ஆ அதுதா
அது ரொம்போ இங்க வந்ததுலந்தே எனக்கு அங்க ஒடம்பு சர்லனா கூடோ அடுத் னாலு நானு ஸ்கூலுக்கு போயிடுவே கொஞ்சோ முடிலனாலு வந்து என்னோட வேலய பாப்பே எனக்கு அந்த மாரி தா இருந்துச்சு இங்க வந்து எதோ அப்டே அடிச்சு போட்ட மாரியே இருக்குது
அதா இங்கன்னா வன்ட்டு எல்லா எதா ஸ்கூலுக்கு போனா எல்லாரையு பாக்லா பேசலா கொஞ்சோ அப்டே மறந்துரு ஒனக்கு நாங்க வீட் ட்லே இருக்குறது ஒரு மாதிரியா இருக்கு
கண்டிப்பா அது எப்டி சொல்றதோ தெரில எனக்கு செரி என்னவோ ஒன்னு எதோ நெனச்சு என்னவோ பிள்ளையார பிடிக்க போயி கொரங்க புடிச்ச
ம் ம் இங்கல்லா அங்க ரெண்ட்டு தான இருக்கீங்க
வீடு வாங்கிருக்காப்புடிங்க்கா
அதா அதான்
அந்த வீட்டுக்கு வந்துட்ருக்கோ
ம் ஹூம் சேர் சேர் ம் இந்த பழைய வீடு
எந்த வீடு அங் அங்க வாடைக்கு குடுத்துருக்கங் க்கா ம் வாடகைக் குடுத்
ம்
க வந்து இ இப்ப ரென்ட்டெல்லா இல்ல ரென்ட்டு ரென் இல்ல காஸ் செலவாகுறது அதெல்லா விஷ்யோ இல்ல நம்ம மனசு செரியா இல்லியே மனசு தான நம்ளுக்கு மு க்கியோ மனசே வந்து சரியா இல்லாம பண்ணிர்றாங்கல்ல
எல்லாரு அங்கே இருக்றீங்ளா ஒன்னா
கேக்குறீங்க நா மட்டு தா தனியா இக்குறே ஆ மத் தோங்க எல்லா ஒட்டுக்கா இக்குறாங்க அவு அவு எல்லா எல்லாரு வந்து இப்ப டாபிக்கே நா தாங் க்கா
ஆ
எல்லாருக்கு ஆமா ஆமா கண்டன்ட்டே நா தா அவுங்ளுக்கு என்ன பத்திதா பே பேசிக்கிறாங்ளே
ம்
பேசிக்கோங்க இங்
இங்க வித்தியா ல்லா பேசுதா
பேசினு னாகா இருக்குறே
ம் ம் பசங்கலா நல்லாக்குறாங்ளா
தெரிலங் க்கா நா அத பத்தி அவ்ளோ டீப்பா வந்து பேசிக்கறது இல்ல ஏனா வந்து அவங்க ஒரு மாதிரி இல்லியா நம்ம வந்து எதனா சொன்னோனா அது ஒருவொங்க எடக்கு முடக்கா ஒரு பதில் சொல்லுவாங்க அது எதுவு நம்ம அவங்க பிள்ளைங்கள கொற சொல்ற மாரியே அவங்க நெனைச்சுக்குவாங்க இல்லையா அதனால ஏன் ரொம்ப ஒரு டைமு ஒரு விஷ்யோ பாப்பா சொல்லிச்சு இல்லைங்ளா அந்த விஷயத்த இந்த மாதிரி வய்சு பொண்ணுமா கொஞ்சோ பாத்து வச்சுக்கோமா சொன்னதுக்கே அவ என்ங்கிட்ட சண்டைக்கு வர்ற மாரி பேசிட்டா
ம்
அப்டே ஒரு மாரி ஆஷா உங்ளுக்கு தெரியுமா அதுவா எதுவான்ற மாரி பேஸ்னா எம்மா பாத்தவங்களே இதுவா சொல்றாங் ம்மா நா பேரையு சொல்ல முடியாது இல்லிங்ளா அதனால கொஞ்சோ பாத்து உஷாரா வெச்சிக்கோமா பத்ரமா அப்டினு சொல்ட்டு இது ஒரு பெரிய குத்தமாயி போ
அந்த பொண்ணலா நல்ல பொண்ணு தா வர ஆளுங்ககிட்ட நம்
அததா நானு சொன்னேம்மா பாப்பா நல்லவதா பாப்பா நல்லவளா தா இருப்பா அவளோட வயஸு அந்த மாரி இல்லயா டீன் ஏஜ்ல இருக்குறா அவுளுக்கு கொஞ்சோ நீ சொல்லி குடுமானு சொன்னது ஒரு குத்தமாயி போச்சுங்க்கா அப்டியே வள்ளுவள்ளுவள்ளுவள்ளு விழ ஆரம்பிச்டா அவங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணி அவங்க அப்பா கிட் சண்ட போட்டு அவங்க அப்பா என்னாம சொன்னன்ட்டு ஏகிட்ட கேட்டு அது ஒரு பெரிய
ஆயினும்
நம்ளுக்கு வேனுமா நா திரும்பி அந்த மாரி பண்ணுவேனா
அதா அதா நல்லது கூட நம்ப சொல்ல முடியாது
ஆஹ வேணா நம்ப வந்து நல்லது நம் ப சொன்னா அது எடுத்துக்கிறவங்களுக்கு நம்ப சொல்லலா
ஆ அதா
எடுத்துக்காதவங்களுக்கு நம்ம ஏ சொல்லனு
ம் ம்
அதனால நானு விட்டுட்டே
ம்
விட்டுட்டு அமைதி ஆயிட்டே
ஆ அதா
நா அன்னில இருந்தே எந்த விஷயத்துக்கு அவளோட விஷயத்துல தலையிடுறது இல்ல சொன்னா எதாதுனா கேட்டு ப்பே அப்டியமா இப்டியமா அப்டின்னு சொல்ட்டு இப்ப கூட அவங்க தம்பிய எதோ வந்து மருந்துலா குடிச்சிட்டு ம் அங்கயே வந்து ஒக்காந்துகிட்டு அந்த ராவுடி பண்ணிட்டு அவுளுக்கு டெய்லி ஃபோன் பண்ணி ராவுடி பண்ணின்லா இருந்தா ஆ சொல்லுவா சொன்னா கேட்டுக்கறது சஜஷன் எதுவு சொல்ல மாட்ட சஜஷன் எதுமே சொல்லமாட்டே
நாதா
க்கு வம்பு
ம் ம்
தேவயே இல்ல அப்டின்னு சொல்
ஆ ம் அவுங்க அப் ம் ம் அவுங்க அப்பா தா எதோ ஒரு ஆ பொம்பளைய இட்டுன்னு வந்துதா ரொம்ப இது பண்ணினுருந்தது லாஸ்ட்டா அது யாரு என்னான் கூட தெர்ல
அதுதா அதுதா அதையு சொன்னே அவ அதுக்கு ஒரு பெரிய ரியாக்ஷன் காட்
ம் கீழ அதா கீழ அந்த கெழவெங்கூட சேந்துன்னு ரெண்டு பேரு எதோ பண்ணுது அத கீழ அந்த கெழவனு கடையில ஒக்கார வச்சின்னு என்னா பண்ணாங்னே தெர்ல அப்பறமாதா நாங்க காலி பண்ணின்னு வன்ட்டோ
அதுதா அதுதா அதுதா நல்லதுதா விடுங்க காலி பண்ணது அந்த அந்த ஆளு சரியில்ல
ஆ ஆமா
எதுக்கு வம்பு ஆமா ஆமா புள்ளைய விட்டுட்லா நம்ப என்னைக்காதுன்னா வர முடியாம பொய்டு
ஆ‌ ‌அதா
நீங்க வந்தது நல்லத்தா
ம் ம்
என்னமோ போங்கக்கா வாழ்க்கையே அப்டி எதோ அப்டி போகுது ம் ம் ஆ நீங்க அவ் கடைக்கு போயிட்டு வந்துன்னு இருந்த வரையுமாவ்து உங்களுக்கூ டைம் பாஸ் ஆயிந்துருக்
ம் ம் ஆ
இப்போ வீட்லயே இருக்
நா அதா கஸ்டமரையே வர உடாம பண்ணி நம்ப்ளுக்கு எப்டி இருக்கூ அங்க ஏ கண்ணு எதுர்க்கவே தூங்கினு தூங்கினுக்கிறாங்க தூங்கினுக்கிறாங்கன் கீழே சொல்லி சொல்லி அனுப்பிர்றது நா முழுச்சுன்னே இந்தா கூட கரெக்டா கேட்டுனே இருப்ப யாரோ வராங்கோ அப்டின்ட்டு கீழ வந்து கேப்பாங்க
ம் ம்
புதுசா வந்தா கூட கஸ்டமருங்க
செரி நீங்க வந்து கேக்க வேண்டியதுதானே ஏ நீங்க இப்டி சொல்றீங்கன் சொல்லிட்டு
நம்ப எப்படி கேக்குறதுன்ட்டுதா கம்முன்னு‌ உட்டுறது என்னாத்துக்கு இந்த ஆளு இப்டி பண்ணின்னுக்கிறானே அப்டின் சொல்லிட்டு நா கம்முன்னு உட்டுறே
ம்
போடான் வாடக மட்டு குடுக்கணுமா நம்ம இருந்த டையில ஆனா அவுங்க கஸ்டமர் யாரூ உடமாட்டாங்ளா ம் அதா லேடிஸ்ஸு ஆ அதுதா லாஸ்ட்டு காலி பண்ணின்னு வரும்போத் சொல்றாங்ளே சும்மா கூட வாடக குடுத்துட்லா
ம்
ஆ நாங்கள்லா க கடைய பூட்டிட்டு வாடக குத்துன்னுந்தோ நீயு அந்த மார் ரி இருக்கலாமேன்றார்
எதுக்கு சும்மா கூட வாடக குடுக்கலான்னா வெ பூட்டிட்டு வீட் லக்கிறதுக்கு உனக்கு எதுக்கு நாவ் வச்சுட்ருக்கணூ ம் நல்ல கூத்தாருக்கு கடைசியா எவ்ள கட வாங்குனாருங்க்கா
ரெண்டாயிர்த்தி ஆற்நூறோ என்னுமோ
ம்ஹும்
மூணாயிரோ சொன்னது ஐநூறூபா ஏத்தந்து
ஓ
நாங்க முடியவே முடியாதுன்னோ இந்த மாரியெல்லா ஏத்தவே மாட்டாங்கோ எப் டி நீங்க திடீர் வருஷத்துக் ஒரு முற ஐநூறூபா ஏத்துனா என்ன ஆவற்து
ம் ம் அந் மார்லா சொல்லி குடுக் முடியாதுன் சொல்லி செரி நூறூபான் சொல்லி ரெண்டாயிர்த்தி ஆற்நூறு செரியா போச்சி ஏதோ விடுங்க காலி பண்ட்டீங்ளா அவ்ள
நாந்தா பெயிண்டெல்லா அட்ச்சி குத்துட்டு வந்தோ
அக்கா நீங்க வேற இங்கருந்த லேடி என்ன பண்ணிச்சு தெரியூங்ளா நாங்க இப்பதா ஆறு மாசோ ஆச்சு ஜன்னல் கதவுலா அப்டே புதுசா தாங்குது ஜென்னல் கதவ் கூட பெயிண்ட் அடிப்பேன் நாப்பதாயிற்ரூபா புடிச் கீச்சி நீங்க வேற கம்முனுருங்க செரியான நச்சுனுத வீடு கட்டி விட்டுட் டோனா ம் வீடு கட்டி விட்டுட்டோனா அவுங்கென்னவோ பெரிய இவுங்க மாரி நெனைக்குறாங்க ஆனா அது எங்கேயாவ்து எடுத்துன் போய் வெப்பாங்க கடவுள் அதுக்கான வழிய வாளுங்ளா எனக்கு வயித்தெரிச்சலாக்குது அந்த நாப்பதாயிரூபாய நம்ம எவ்ளோ வந் து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்போ
அவுங் கையில அட்வான்ஸ் இருக்குதுனு அத புடிச்சுர்றாங்கோ நம்பட்ன காசு இருக்குதுன்
அதேதா அப்டிதா புடிச்சுக்கிட்டாங்க எனக்கு இன்னுமே எனக்கு அப்டியே எனக் க அந்த ஆத்தரமே தாங்ளனு
ம் ம் அந்த இது எதுர்க்கு அவுங்கல்லா தாங்க அவுங்களாம் இந்த மேரி பண்ணவே இல்ல பெயிண்ட் அடிச்சுட்டு போனும் அதெல்லா
ம்
இதுனால தா அந்த மாரி பண்ணது
சேரி வுடுங்க நல்லதுக்குதா எல்லாம் நன்மைகேன்ட்டு போயிட வேண்டியதுதா ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லைங்ளா இந்த மாரி ஆளுங்களும் இருக்காங்கன்னு நம்ம வாழ்க்கையில தெரிஞ்சுக்கலால
த
விட்டுட்டு போக வேண்டியத்தா என்ன பண்றது ஒண்ணுமே பண்ண முடியாது சாப்புட்டீங்களாகா மதியோ சேரிங்கா நா சாப்ட்டுட்டு வந்து கால் பண்ணவா ஓகே